ஆ சொல்லுங்கக்கா என்ன பண்றீங்க நானு சும்மாதா இருக்கே இப்ப
அப்பிடியா சாப்ட்டியா என்ன சாப்ட்ட
எங் இட்லி நானே செஞ்சி நானே சட்னி அரச்சி நானே சாப்ட்டே
ஏ வீட்ல சமைக்கலையா
அம்மாவு இருக்காங்க கடைல வேல அனால நா செஞ்சே
ஓ கடைல வேலையா அதனாலயா
ஆ அம் ப்டி மாத்தி மாத்தி செஞ்சுப்போ அம்மா மாத்தி மாத்தி ஷிப்ட் மாதிரி மதிப்போ க கடையு வீடு ஒண்ணுதா வா இத்தல்ல கட வீடு அந்த மாதிரி
தெரியுடி கடைக்கு போல நீ பில் போடதுக்கு
ஆ அது வந்து ஒரு பதினோரு மணில இருந்தாகா ஆட்டோ வண்டிலா வரு அப்புறோதா பிரிப்பாங்க
ஓ அது வரைக்கு நீ ஃப்ரீயா அப்போ இது ஓ ஒரு பத்து நிமிசோ இருவது நிமிசோ இருப்ப அதுக்குள்ள என்ட பேசிட்டுபோயலனு பா க்கிறியா
ஆமாக்கா அப்புறோ டைம் கெடைாது அப்புறோ நைட்டு தா ரொம்ப சீக்கிரமா தூங்குவே நானு ஏழு மணி எட்டு மணிக்குலா தூங்கிடுவே அதனால் எ உண்மையாதாக்கா எங் எங்க வீட்டுல ஏழு மணிக்கு நாங்க சாப்புடுவோ
எல்லாருமேவா நாங்களைமே சீக்கிரமா சாப்ட்ருவோ ஒன்பது மணி பத்து மணியா ஆனா இப்பல்லா ரொம்ப லேட் ஆயிட்து பேங்ளூர் தா இந்த எடத்துல வந்தோன்னே
ஆ ஆ ஆ நாங்க ஏழு மணிக்கு சாப்ட்டு சாப்டோன்னே படுத்துருவோ ஒரு அர மண் நே சென்னு பட்த்துருவோ‌ எட்டு மணிக்கிலா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க பழகிடுச்சு அதே மாதிரியே இருந் து
நா ஆக்சுவல் விழுப்புரோ பட் அதா பேங்ளூர்ல இருக்கோ நாங்க‌ இப்ப
ப பேங்ளூர்ல இருக்கீங்ளா?
ஆமாமா பேங்ளூர்ல இருக்கே நானு சொந்த ஊர் வந்து விழப்புரொந்தா ஆனா பேங்ளூர் நானு இங்க வந்து ஃபோர் மந்த் ஆகுது ஆமா அவருக்கு அங்க ஒர் க்கு இங்க இட்னு வன்ட்டாரு பட் ஆனா இங்க எப்டி தெரிமா கிளைமேட்லா குளூர்துடி பயங்கரமா
ஃபோன்ல நறைய பேர் வீடியோலா பாக்குறேல்ல அடிக்கடிக்க மழபெய்துன் சொல்றாங்க அதுனா உண்மையிலன்
உண்ம தா டெய்லியுமே மழ பெய்யு அங்க டெய் லி மழ பெய்யு திடீர்னு வெயில் அடிக்கு திடீர்னு மழப் பெய்யு இங்க வந்து குளுரும் பாப்பா இங்க வந்து வெ யிலே தெரியாது மே மந்த் தா நா வந்தனே இங்க வெய்
இங்கெல்லா சுட்டெரிக்குது மண்ட பொலக்குது இங்க வேல செய்ய மு ல்ல
அப்புடியா ஆனா அங்க வெயில் அடிக்குதுதா நெறைய சொல்றாங்க மழையே பெய்ய மாட்டெதுன்றாங்க ஆ
மழையே வர்ல ஆமாமா சம்ம மதியோ பன்னெண்டு மணிக்கு மே வெளில போக முள்ள நான் வீட்டு வீட்டுல கடையில ஷீட்டு போட்டிருக்கோம் எங்களுக்கு அனல் தாங்காது
அய்யயோ ஷீட்னா ரொம்ப தாண்டிா அனல் அடிக்கும்
இப்ப அனல்த்துக்கே ஃபேன் போட்டிருக்கோம் ஃபேன் காத்தே அனல் காத்து மாதிரிதான் இருக்குமே
அட கடவுளே எப்படி இது பண்றீங்க நீங்க
பழகிருச்சுங்க எட்டு வருஷம் ஆச்சு கடை வச்சு
அப்பல்லாம் ஓடு அ ஒன்னும் பிரச்சனை இல்ல
கடலாம் ஓகேதான் ஆனா என்ன வேலை கொஞ்சம் ரொம்ப டைட்டு எங்களாலயே செய்ய முடியல எல்லாருக்கும் உடம்பு சரியாக மாகுது
எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கணும்ல உங்க எடுத்துட்டு வந்து போறதுலாம் நீங்க தரம்பிரிய புரியல
உங்களுக்கு தெரியுமா அது
இல்லடி மேக்சிமம் இப்ப எல்லாம் ஒன்னா தான் போட்டு எடுத்துன்னனு வருவாங்க இரு
ஆம் ஆ ஆஹ் தனித்தனியா பிரிக்கணும் வெயிட்டான பொருலாம் போல தூக்க முடியல அஹ் அது உடம்பு சரியாம அது ஆன ஹாஸ்பிடலுக்கே செலவாகது நிறைய அதுக்குதான் ஒரு ஆள் வைங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டறாங்க
ஏஹய் அவங்க உழைக்கிறாங்களாலத ஒரு ஆள் வச்சுல்லாம் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளே செஞ்சலாம் அப்படின்னு வாங்கான் நினைப்பாங்க
பண்ணி ந இருந்தான் இப்ப வேலை வந்து வேலை கிடைச்சி எ படிச்சு முடிச்சவோனே
ஓ சென்னையில ஆமா அவன் லைப் அவன் பா இத பார்த்துட்டு இருந்தா என்னா வருது லைப் லாம் அவன் நல்லா னான் அப்புறம் நீ உன்னனை கல்யாண பண்ணி குடுத்து அதெல்லாம் அப்புறம் அவங்க பாக்கணும் இல்லையா
சென்னை போயிட்டான் இன்னும் டைட் ஆகிடுச்சு அவ இருக்க வரைக்கும் கொஞ்சம் அப்பாக்கு கஷ்டம் தெரியல அவன் போனோனே ரொம்ப டைட் ஆகி க்கு ஒடம்பு செரியாம ரொம்ப ஒடம்பு சரியம ஆயிடிச்சி அப்புறோ அப்புறமே கொஞ்ச கொஞ்சமா அப்புறோ செய்றாரு அப்பிடியே எல்லா கூட ஹெல்ப் பண்ணி அடியே கடைய ஓடுது
ம் ம்
இன்னா பந்தது ஸ்கூல போயிட்டாங்களா பசங்களலா
ஒரு பையன அமைச்சண்டி ஒரு பையதா இருப்பா அவே பிரச்சன இல்ல அவன அழவலா அழமாட்டா அப்ப நல்ல பைய்யே ஆமச்சது காட்டு எண்ணெ ஊத்து அம்மா எண்ணெ தடவட்டு ஓ தலையில கட்டு எண்ணெ ஊத்துமா தெறன் தரவா இதோ தர தெறந்து நீ ஒரு தடவை என்ன தரமட்டி இபண்ணா எ பையே எ என்ன வச்சுட்டு போனண்டித்து மனசார எண்ணைய பூற ஊத்தி பெட்ட பூரா ஈரமாக்கிட்டோ என்னக்கர போவே இல்ல
சேட்ட
ஆமா இதுங்கெல்லா பொறக்குபோதே வயத்துல இருக்குபோதே எல்லா பண்ணனு கத்துக்குபோல அது மாரி இருக்குதுங்க எல்லா என்ன பண்றது அம்மா சேட்ட பண்ணுது ஏ பையே ஏ பெரிய பைய ரொம்ப பிர்லியண்டார் ப்பா இப்பதா இப்பிடி ஆயிட்டா சின்ன வயசுல பத்து மாசத்துலியே எல்லாமேப் பேசுவா நா பேசுறத பாத்தா அவ பேசுவா யாரு நா அவுனுக்கு அம்மா அப்பா அது மாதிரி எதுமே சொல்லி தரலடி அவனே வந்து எல்லாமே பேஸ் வா எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது எல்லாமே அவனே பேசற ஒரு சில இப் பியே ஏ சின்ன பையே ஆப்போசிட்டு எதுவுமே பேசமாட்டா இன்னு அம்மா அப்பாவே சொல்ல ஆமா ஒண்ணுமே ஆனா இங்க அவ வீட்டுக்கார் அதா அவரு அமைதி டைப்பு இல்ல அது மாரி இகுது இது வந்து நா ல்லா பேசு அது பேசவே பேசவே மாட்டேங்கது அதுவே ஒரு கஷ்டமா இருக்குது
ம் நீங்க மட்டுதானாக்கா உங்களுக்கு தம்பி அண்ணல்லா இருக்காங்களா
எனக்கு ஒரு அண்ணா இருக் க்றாங்கப்பா ஒரே ஒரு அண்ணன் தான் நாங்க ரெண்டு பேரு தான் ஆஹ் கிராமம் தானை நானு அங்க இருந்து விழுப்புரம் கல்யாணம் பண்ணேன் வாங்க ஆமா எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஜி அவங்களுதலயும் ஒரு பையன் இருக்கு வா அண்ணி தாம் பரவாயில்லப்பா நல்லண்ணி எந்த பிரச்சனை இல்லை
டோட்டல் ஃபேமிலியே செம்மையா இருக்கீங்க போலயே ஆஹ்
ஆமா வர அண்ணி பொறுத்துதான் எல்லாமே இருக்குது இது லைஃப் வந்து அப்ப அவங்க தான் அடுத்தது வந்து அண்ணன் கிட்ட சொல்ற விதம் போற விதம் பொறுத்துதான் இருக்குது இப்ப நம்ம நடந்துகிற கொஞ்சம் இருக்குல்ல பெருச ஆனா எங்க அண்ண கிட்டது ரொம்ப கேக்க மாட்டேன்பா இது வேணும் அது வேணலாம் நிக்க மாட்டேன் ஏதாலும் எங்க வீட்டுக்காரே எனக்கு செஞ்சுருவாருனு வச்சிகோயன் அண்ணா ரிலேஷன்சிப் அப்படியே கன்டினுயு அதாவது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சடுவன் எங்க என் இப்ப என் பையனுக்கு பிறந்த நாளு போறந்ததுக்கு ஆஹ் இதோட அவன் காதுதான் குத்துவோம் பங்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு காது மட்டும் தானே குத்துனும் ஆமா காது மட்டும் தான் குத்துனா அவன் செய்வான் அவ்வளவுதான் மத்தபடி வந்து எதுவும் நான் இது வேணும் அது வேணும் அப்படிலா போய் எதுவுமே கேட்க மாட்டேன்
உம்
ஏன்னா என் எங்க வீட்டுக்காரரு நல்லா பார்த்துப்பாரு அதனால எனக்கு எதுவும் கேக்குற ந நிலமை இல்ல அதனால நானும் போய் எதும் கேட்க மாட்டேன் அவன்ட்ட ஆனா ரிலேஷன்ஷிப் பேர்த்டே வந்த காசு அனுப்புவான் நானுமே அவன் என் பர்த்டே எங்க அண்ணுக்கு பர்த்டே வந்தா காசு அனுப்புவேன்
உம்
எங்க அண்ண பையனுக்கு நிறைய வாங்கிட்டுபோவேன் அது மாதிரி அவனுமே ரொம்ப பாசமா இருப்பான் இப்போ எங்க என் பசங்க மேல எல்லாமே வாங்கிட்டு வந்து வருவான்
உம்
இது இல்ல அது இல்ல அப்படில்லாம் இல்ல எல்லாமே
பெங்களூர்ல இருக்கீங்க இப்ப ஜாலியா நீங்க ஆ நைட் ட்ரிப் நிறைய போகலாமேக்கா போக மாட்
என் கனவு தாண்டி இங்கல்லாம் குளுரும் சாய்ந்திரத்துக்கு மேல பசங்க கூட்டி போனா சளி புடிச்சுரு ஒரு நாள் டிமார்ட் போய் வந்ததே எனக்கு தெரியாதுடா இங்க நான் வந்து மந்த் ஆனா அது எங்க என் பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுவானுங்க அவர் இட்டுன்னு போறத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுவாரு உண்மையா சொல்றேன் துரு துரு துரு துருன்னு இருப்பான் என் பெரிய பையன வச்சுருக்குறதுக்கு பத்து மாடு மேய்க்கலா நீ வச்சு மெய்யாவே அவன் அவ்ளோ சேட்டை பண்ணுவான் கத்துவான் ஏதான் வாங்கி அவன் அக்சலா எல்லாமே அவனுக்கு வாங்கி தருவோம் எது பாக்காத பார்த்த மாரியே அப்டியே அவ அ அது ஒரு கடு ஒரு டிசிப்ளினாவே நடந்துக்கமாட்டா வெளில போனா கடுப்பாவும் அது வாங்கி குடுத்தாலே ஆச்சு இந்த மாரி ஆ
எல்லாருமே நம்ம எல்லாம் அத கடந்து தானே வந்துருப்போம் பூரா பசங்களும் அப்டித்தானே இருக்குங்க
ஆ அப்பலாம் யாரு நம்மள வெள்ல கூட்டு போனாங்க மண்ணு தரல வெளையாட உட்டு வேடிக்கைப்பட்டாங்க மண்ணுல விளையாட விட்டு கொல்லைக் கூட்டு போய் இப்படி இங்க யானை கட்டி போட்டு எ மண்ணுல வெளயாடியே அந்த மாரி வெளயாண்டம் நம்ம இது மாரி இதுங்கள கூட்னு போய் செல்லு வச்சுக்கனு இங்க கூட்னு போய் அங்க கொண்டு போய் நினச்சதுனா நம்ம வாங்கி
முக்கியமா செல்லு இல்லனா இருக்கவே மாட்டுதுங்க
சதெல்லாம் அவங்களுக்கு நம்ம வாங்கி தரோம் கரெக்ட் தானே எல்லாமே நம்ம வாங்கி தரோம் அதுக்கு மேல என்ன அது நீங்க சொல்லு அது மாரி நம்மளுக்கு கெடச்சது நமக்கு கெடச்சது அப்பலாம் நம்ம இது கேக்கனும் கூட தெரியாது அந்த வயசுல நா பேசிருப்பனானு கூட எனக் தெரில ஆனா இப்ப இருக்குற பசங்க அ ப்டியா இருக்குது எல்லாமே அதுங்க
ஆமாமா கடைல ரொம்ப சின்ன பசங்கலா வருங்க கடக்கி கூட ஒங்க அம்மா நம்பர்லா சொல்லுங்க எனக்கு நா உண்மையாவே நா ஒரு செவன்த்து ஸ்டாண்டட் படிக்கிற வர்க்குமே எங்க அப்பா நம்பர் என்ன எனக்கு தெரியவே தெரியாது
ஆமான்டி அப்பருந்த நா ஜென்ரல் நாலேஜுல்லா ப சங்களுக்கு அந்தளவ்க்கு ஒன்னுமே தெரியாது நா ட்வல்த்து படிக்கிற வரைக்குமே நா ஒரு விளையாட்டு பொண்ணு தா இருந்தனே நெஜமா வே வந்து நா எப்டின்னா நானு எ ஃப்ரெண்டு இருக்கோல்ல ரெண்டு பேரு எங்க அம்மா நாங்க ஜாயி ன் ஃபேமிலின்றதுனால எனகு வேலயே இருக்காது என்ன ஒரு சின்ன புள்ளையா தா அவுங்க பாத்தாங்க நா வந்து எப்டின்னா விள்யாடுவோ சாப்டுவ போய் வெளாடுவ போய் வெளாடுடாமான்ருவாங்க எங்க அம்மானா அம்மான் போய் வெள் ளாட்டு வருவோ மறுப்டியு சாப்புறத்துக்கு வருவோ மதியோ நாங்க என்னா வெளாடுவோன் நெனக்கிற சொப்புச்சாமா வச்சுன்னு வெளாடுவோ கபடி வெளா டுவோ கொக்கோ வெளாடுவோ அந்த பாக்ஸ் போட்டு வெளாடுவாங்ளே அது மாரி வெளாடுவோ அந்த மாரி எல்லாமே வெளாடுவோ நாங்க
ஆ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணுக்கா எங்க அம்மா நம்பர் சொல்றே அப்டின்ட்டு அப்டியே மாட இங்லீஷ்லே சொல்லுது நா பேன்னு பாக்குறே அந்த பொண்ணு வாயே
இங்லிஷ்ல சொல்லுதா ஆமான்டி இப்பல்லா அந்த அளவு இது பண்ணி வெச்சுக்கிறாங்க
ப்பலா பசங்க ரொம்ப டேலண்ட்டா இருக்குங்க
அ அப்புல்லா இல்ல நானுமே ஒரு மக் கு சாம்ராணி தா எல்லா இப்பலா அப் பிடிதா மக்கு சாம்பிரணி மாரிதா முக்காவாசி பேர் இருக்குறாங்களே என்ன பண்றது உனக்கு என்னா பிரச் பிரச்சன புவி அடுச்சுருவ நானு என்ன வெறுப்பேத்தினு இருக்காத ஏ அவ என்ன தெரிமா என்ன படுக்க வெக்கிறாண்டி முதுகுல ஏ முதுகுல ஏறி அவ குதிக்குறா ஆ சேர் இந்த மாரி சேட்டல்லாம் பண்ணுது ஏம் நா பெத்தது நா பண்றத் இத வெச்சுக்கங்க இப்ப திரும்பி படுன்றா படுத்தா அந்த பொஷிஷன் செரியில்ல போல ஆ திரும்பிட்ட இப்டியா சேரி பாருங்க அம்மா அப்டின் இது வேணாமா சேர்
போர் அடிக்குங்லக்கா பக் பக்கத்துல எது ரிலேடிவ்ஸ் அந்த மாரில்லா யாரு இல்லல்ல
ம் ஆமா இங்க
வீட்டுக்குள்ளயே இருக் இருப்பாங்க
ஆமா வீட்டு உள்ளயே இருக்காங்க எல்லாரு யாருல்லா அந்த எ கிராமத்துல இருந்துட்டு வந்துட்டு எனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்றது வேற வழி இல்லாம இருக்க நானு
அக்கா பத்து நிம்ஷோ முடுஞ்சுட்டு இன்னொரு கால் பண்ட்டுமா ஆ சேர் இருந்து புள்ளே